ஹலோ நல்லாருக்கீங்களா சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டே
என்னா சாப்பாடு
ஆ ஃபிரைட் ரைஸ்
ப்ரைட் ரைஸ்ஸா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா நா சும்மா இட்லி
ஓகே ஓகே வெஜ்ஜு வெஜ்ஜு கெடையாது ஃரைட் ரைஸ்னாலே நான்வெஜ் தா சாப்படனு ஆ
சேர் சேர்
ம் என்னா பண்றீங்க
சும்மா ஒர்க் பண்ட்டு ரெஸ்ட் பண் ரெஸ்ட்டு எடுக்கிறே
ரெஸ்ட் எடுக்குற டைம்மா இப்பா
ஆமா
ஓகே ஓகே அதா வெளியில இருக்கிற மாரி சவுண்டு கேக்குதா அதா கேட்டே
மா மா ஒர்க் முடிஞ்சு இனிமே தா போணு வீட்டுக்
வீட்டுக்கு போணுமா லேட் ஆயிடுல்ல
மா பஸ்ட்டு ட்ராவல்தா பண்ணு
அப்டியா செரி ஓகே ஓகே ஆ அப்பறோ
ட்ராவலிங்கா நீங்க இல்ல
இல்ல இல்ல வீட்டுலதா இருக்குறோ
செர் செரி
ம் என்ன இன்னிக்கு டே எப்டி போச்சு உங்க்ளுக்கு
அப்டியே மதியம் போல மதியம் போல ஒரு ஒர்க் வந்தது அத முடிச்சுட்டு இப்பதா வீட்டுக்கு போ போறே
ஆ ஆ செரி செரி என்ன லன்ச் என்ன சாப்பிட்டீங்க
லன்ச்சு வீட்ல சைவந்தா மால போட்டுருக்கே சைவந்தா வீட்ல
ஆ சாம்பாரா
சாம்பாரு
ஆ ஆ தொட்டுக்க
சாம்பார்ல எண்ண கத்திரிக்கா இருக்கும்ல எண்ண கத்திரிக்கா
ஆமா அது மட்டும்மா
அதுவு ரசமோ
ஓ சூப்பர் சூப்பர் ம் புடிக்குமா பிடிக்காது எண்ணெ கத்ரிக்காலா
எதோ ஒர்க் போற அர்ஜன்ட்ல சாப்ட்டு வன்ட
ஹா அப்டியே சாப்ட்டு போயிட்டீங்க பசிக்கு எதனாவது சாப்ட்டுருணோ
ஆமா
உம் உம் செரி செரி
ஃபோர் எய்ட் டூ ஒன் இன்னக்கி டூ ஹண்டரட் கிலோமீட்டர் டிராவலிங்டா நீயி
ஓ ஓ செரி செரி ஓகே ஓகே ரெஸ்ட் எடுத்துக்குட்டு போங்க வாங்க ஆ ஆ ஆ ஆ செரி ம் அப்புறோ இன்னிக்கு இன்னா தோப்புல இன்னா பழோ சாப்ட்டீங்க
இன்னிக்கி தோப்புக்கே போல இன்னிக்கி
ஓ பழோ சாப்பட்லையா ஆ ஆ எதோ கொய்யாப்பழோ மாம்பழோ
அதெல்லா எது இல்ல பச்ச மொளகா மட்டு பறிச்சு வந்தோ நேத்து
பச்ச மொளகா பறிச்சுட்டு வந்து அப்டியே சாப்ட்டுருங்கீங்கலா
கேட்டாங்க பறிச்சுனு வந்து குத்த
ஆ ஆ செரி செரி ம்
நீங்க என்ன லன்ஞ் சாப்டீங்க இன்னிக்கி
இன்னிக்கி லன்ஞ்சு டேரக்டா நானு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்ட்டது தா
டேரக்டா ஃப்ரைட் ரைஸ் தானா லன்ஞ்சுலா கெடையாதா
ஆமா இன்னிக்கு லன்ஞ் சாப்ட முடியவில்ல டைமு இல்லாம ஆ கொஞ்சோ ஒர்க்கா இருந்ததுனால இது காலையில தோச சாப்பிட்டதோட அதோட நைட்டு தா சாப்பிட்டது
செர் சேரி
கொஞ்சோ டிராவலிங்ல அப்டியே போயிடுச்சு
இன்னைக்கு டிராவலிங்கா நீங்க
ஆமா டிரவலிங்லமே போயிட்ச்சு இன்னிக்கு நல்லா இருந்தது ஏன்னா கிளைமேட் டல்லா இருக்குல்ல இன்னிக்கி
இன்னிக்கு ரெயின் ரெயின் ரெய்ன் நா டிராவலிங் பண்ணும் போதே இன்னிக்கு மழை தா பெஞ்சுது
அப்புடியா மழை பெஞ்சிச்சா
ஆமா
ஆ நா இருக்கிற எடத்துல லைட்டா மழ பேய்ஞ்சுது அதுக்கப்புறம் விட்டுருச்சு ஆனா ஃபுல்லாவே வந்து வெயில் இல்ல இன்னக்கி
நா தா டிரைவ் பண்ணே இன்னக்கி மழை பெய்யு கிளைமெட்லா சில்லுனு ஆய்ட்டு வெயிலே தெரியாம போய்ட்டு
அப்டியா
சூப்பராருந்தது
நல்லான்க்கு ஆமால ஆ ஆ சேரி சேரி என்ன எப்டி ஒங்ளுக்கு லாங் டிரைவிங்ல்லா புடிக்குமா
லாங் டிரைவிங் லாங் டிரைவிங் தா இன்னக்கி போன
லாங் டிரைவிங் தா போனீங்லா இல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டா போவீங்ளா இல்ல போர் அடிக்குமா
இல்லல்ல இன்ட்ரஸ்டா தா போறே இன்ட்ரஸ்ட் ஒரு என்ஜாய் பண்ணி போறது ஒன்னு சேல்ரியு வருது ரெண்டு
ஆ அதுதா நம்ப வந்து செய்ற வேல இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா தா லைஃபே சுவாரஸ்யமா இருக்குலா ஆ அதா புடிக்காம நம்ம செரி சேல்ரிக்குனு போய்ட்டு இருந்தோனா போர்ரடிக்கு
புடிக்காது இன்ட்ரெஸ்டிங்கா தா இருக்கு ட்ராவ்லிங்ல சும்மா வீட்ல இருக்கது ட்ராவலிங் பண்றது ஜாலியா தாருக்கு நால்லெடோ பாத்த மேர்ருக்கு உங்ளுக்கு மைன்ட் ரிலாக்ஸ்ஸானாப்லருக்கு
ஆமா மைன்ட் ரிலாக்ஸாருக்கு கண்டிப்பா நீங்க எந்த எடத்துல ரொம்ப டிஸ்டன்ஸ் போய்ருக்றீங்க ட்ரைவ் பண்ணிருக்கீங்க
நா ரொம்ப டிஸ்டன்ஸ் போய்ருக்கனா இன்னக்கி புதுக்கோட்ட இருக்க புதுக்கோட்ட திண்டுக்கல்லா திண்டுக்கல் போனே இன்னக்கி காரைக்குடி திண்டுக்கல் இது மேரி
அப்பிடியா ம் ம் ம் அது அதாவ்து நைட்டு ஃபுல்லா ட்ராவல் பண்ற மாரி வருமா
டெய்லி அதா பண்ணே முடிஞ்சிட்டிப்போ ஒரு நைன் ஓ க்ளாக் போல முடிஞ்சிட்டு
ஓ சேரி எப்டியு டெய்லி நைட்டு வீட்டுக்கு ரீச்சாய்டுவீங்க
ரீச்சாய்டுவே ரெகுலரா கெடயாது நா இப்ப வேற எடத்துல ஒர்க் பண்றே அங்க போய்டுவே நா சண்டே கெளம்பிடுவே இது சும்மா வீட்லருக்றதுக்கு சும்மா பார்ட் டைமா
ஓகே ஓகே
ம்
அப்றோ
ப்றோ நாளைக்கு பிளான் என்ன
நாளைக்கி வந்து அவுட்டிங் தா போனு
ம் ப்ளேஸ்லா சூஸ் பண்ட்டீங்களா
ஆ பிளேஸ்லா சூஸ் பண்ணிட்டே இங்க நா இருக்குற எடத்துல வந்து ஒரு இது இருக்குது பேடே பஜார்னு ஒன்னு இருக்குது
ஆ
அங்க வந்து பாத்தன்னா ஒன் டூ டென் டேஸ் வந்து கட இருக்கு நெறயா ஃபேன்சி ட்ரெஸ்ஸு இது மாரி கடருக்கு ஒன் டூ டென் டேஸ் மட்டு மன்த்லி
ஓ அப்டியா
ஆ அதுக்கு போய்ட்டு ஷாப்பிங் பண்லானு இருக்றோ ஃபேன்சி ஐட்டம்ஸூ ஆ
இது மேக்கப்
ஆமா அஜி தா ஆமா ஆமா அதுதா வந்து தம்பி கூட வெள்ல போய்ட்டு வாங்கணு
ஓ
ம்
சேர் சேர் வேற எது வேற எது ப்ளான் இல்லயா நாளைக்கி
நாளைக்கி வேற எது ப்ளான் இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு
நாளைக்கி சாட்டடே சாட்டடே மேக்சிமோ வெஜ்ஜு தா
சாட்டடே நாங்க வந்து நான் வெஜ்ஜு செய்வோ ஆ ஆ ஆனா நாளைக்கு வந்து நான் வெஜ்ஜூல்லா எது இல்ல
ம்
ம் ஆ ஒரு சண்டே வந்து ஒரு ஸ்பெஷல் டே அதனால வந்து கொஞ்சோ ட்ரெஸ்ஸிங்ல்லா பண்ணிக்கிட்டு நெறயா வாங்கணு
ஓ அப்டியா
ம் ஆமா ஆனால வெயிட்டிங் ஃபார் சண்டே
சண்டேல்லா கம்பல்சரி பர்ச்சேசிங்கு உண்டு நான் வெஜ்ஜு உண்டு
இ எனக்கு சொல்றீங்ளா இல்ல இல்ல பர்ச்சேஸ்லா பண்ண மாட்டே இந்த சண்டேக்காக தா பண்ண போறே நானு ஆனா கம்பல்சரி நான்வெஜ் வந்து சாட்டடே சண்டே ரெண் நாளுமே செஞ்சிருவ
ஓகே ஓ
ம் பாப்பா வந்து கூல் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவ்ன்ற னால வீட்ல எதனாது போட்டு கொறிச்சிக்கிட்டே இருக்கணு அவளுக்கு அதனால வந்து நாண்வெஜ் இல்லன்னா மேடம் மூஞ்சிய தூக்கி வச்சுப்பாங்க
வெஜ்ல வெஜ்ஜல சாப்பிட மாட்டாங்களோ
வெஜ்ல்லா சாப்டவே மாட்டாங்க அதெல்லா பாத்தன்னா வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கு மேடம்து பிடிக்காது வெஜ் எல்லா சாம்பார்னா மூஞ்ச சுலி ப்பாங்க அதனால சாட்டர்டே சண்டே கம்பல்சரி வந்து பிரியாணி ஒரு நாள் பண்ணிடுவே சண்டே இல்லன்னா சாட்டர்டேல ஒரு நாளு
ஆ
ஒரு நாள் வந்து கொழம்பு ஃப்ரையி அது மாதிரி வச்சுருவேன்
ஓகே ஓகே
அப்புற நடுவுலலா வாங்க மாட்டோ அவ்வளோதா
ஆ
ம் அப்றோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னக்கி பாத்தீங்ளா
ஃப்ரெண்ட்ஸ்லா என்ன இனிமே தா மீட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ்லா வந்துட்ருக்காங்க பிக்கப் பண்றதுக்கு
அப்டியா ஒரு நாள் மீட் பண்ணுங்க வெள்ல போங்க என்ஜாய் பண்ணுங்க
எல்லா மீட் பண்ணிட்டு தா இருக்கோ டெய்லியு
அப்டியா
ஆ ட்ரிப் தா போணு இனிமே போனா இப்பதா பேய்ட்டு வந்தோ மறுபடியு போணு
ஆ ஆ எங்க ஏற்காடு போனீங்ளா
இல்ல இல்ல திருச்செந்தூர்தா
திருச்செந்தூரு ஆ ஆ ஆ சரி எத்தன் நாள் இருந்தீங்க திருச்செந்தூர்
இல்ல அது ஒ ஒரு பகல் ரெண்டு நைட் ஆயிச்சு
அப்டியா எங்க அங்க ரூம் எல்லா ஸ்டே பண்ணீங்களா எப்டி
கோயில்ல தா ஸ்டே பண்ணோ கோயில் சாமி பாத்துட்டு கிரவுடு ஓவர் கிரவுடு அது பாக்குரத்துக்கு சாமி பாக்கறதுக்கு ஒண்டேயாச்சு
ஆ ஆ சேரி சேரி ஆமா அங்க பக்கத்துல பீச்சு இருக்குல்ல பீச்ல நல்லா இருக்கு நைட் டைம்ல
து ரெண்டு நைட்டுமே டிராவலிங்லயே முடிஞ்சிச்சு
அவ்ளோ நேரமா ஆ ஆ சேரி சே
போர் பிஃப்டி கிலோமீட்ரு
ஆ ஆ அ சேரி
சேரி
அப்புறொ நாளைக்கு நா ஆ சொல்லுங்க
நாளைக்கு போயிட்டு தூங்கிட்டு பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்க வேண்டியதா அதா ப்ளான்
அது உண்மையிலயே சூப்பருங்க சூப்பர் அது நம்மளுக்கு வந்து நல்ல டீப் ஸ்லீப்பு நல்லா ஆழ்ந்த ஒறக்கம் வேணும் நமக்கு
அன்னைக்கு வந்து மிஸ் பண்ட்டே நா இதுப்ப இவ்ள நாள் மாடியில தூங்கிட்டு இருந்தோ அது இப்ப நா மிஸ் பண்றே ஏ தா ஒர்க் வந்தோ அப்படின்
அப்படியா ஆ ஆ ஒர்க்கல்லா இருந்தா போது ஒரு நாள் என்ன பண்றீங்க நல்லா தூங்குங்க
அப்டியே முடிஞ்சிருக்கும் கொஞ்ச கொஞ்ச
ம் உம் ஆ ஆமா ஆமா
அதனால இப்போ அதுலய ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இத ஆகிட்டு லேட் லேட் ஆகிட்டு
அவ்ளோ நேரமா ஆ ஆ சேரி சேரி ம்
அதனாலதா இத ஆய்ச்சு
ம்ம் நானும் வந்து லீவ் டைம் தூங்குறதுன்னு பாத்தேன்னா சேட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாள் தான் நானு தூங்க முடியு ஒன்போது மணி பத்து மணிக்கு தா எந்திருப்பே என் பாப்பாக்கு ஸ்கூல் லீவுன்றனால
ஆ
மத்த டைம் கம்பல்சரி சீக்கிரம் ஏன்ச்சிதானே ஆகணு தூங்கணும்னு நெனைச்சாலு முடியாது ஆ அதனால வந்து சாட்டடே சண்டேனா நல்லா ஜாலியா இருக்கு எனக்கு
ஓ
செலரிக்கா செல ஜென்ஸ்ல்லா சொல்றாங்க ஜென்ஸாவே பொறக்குறது பொறக்கவே கூடாது அப்டின்றாங்க
அப்டியா
ஆமா இன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அது எப்டியோ எங்கயே பேசிட்டு இருக்கும் போது காதுல உளுந்தது
ஆ ஆ ஓக்
உலகத்துல எப்புடி வேணாப் பொறக்கலா ஆனா
ஆ
செவ்ட்டு பொறக்க கூடாது அப்புடின்ப
கஷ்டம் வேலைக்கு போறது வர்றதுன்றது நாலயா ஆ ஆ அப்றோ என்ன பண்றது ஜென்ஸ் தானே பாதி வேலைய பாத்தாகணு
ஆமா
அது கஷ்டம்தா எல்லாருக்குமே கஷ்டம்தான் ஆனா அதுதானே வந்து கேள்ஸோட கெத்து
அவ்வா
ம்ம் செரி
செரி ஓகே
ஆ அப்புறோ
புறோ அவ்ளோ த ம் ஹலோ
அவ்ளோதான் நானா
அவ்ளோதான லா இல்ல
ஆ
சொல்ற சொல்லுங்க அலோ
ஆசொல்லுங்க சொல்லுங்க இது உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வியர் பண்ண பிடிக்கு இது ம் ச் ஷர்ட்டு டீ ஷர்ட்டு வேட்டி இது மாரி ல்லா சொல்றாங்கள எது
வேஸ்ட்றி வேஸ் டீ ஷர்ட்ரெண்டு போட்டா தா முடியு
அப்டியா தமிழ்நாட்டு பண்பாடு ஆஆ
மேக்சிமோ தேட்டருக்கு போகதா பிளானே அது இதயிடுச்சு கேன்சல் ஆயித்து
இன்னிக்கா ஆ ஆ தேட்ருக்கு என்ன படோ இன்னைக்கி போகலானு இருந்தீங்க
ஒர்ளவ் தெர்ல பஸ்ட் டைம் போலான்ட்டு நானே பிளான் பண்ணே அது இதாயிச்சு